அலோ ஆ கேக்குது கேக்குது நா பேசுறது கேக்குதா ஆ அதா நல்லா இருக்கே இங்க எங்க வீட்டு கிட்ட திருவுழா சாமிக்கு காப்பு கட்டிருந்தாங்க சரியான திருவிழா ஒரு வாரமா பாட்டுப்போ போட்டு கச்சேரி போட்டுட்டு இருக்குறாங்க நேத்து மொளப்பாரி எடுத்துட்டு வந்தாங்க இன்னிக்கு பால் கொடோ வேலு அக்னி மீதிக்கிறது எல்லாமனி ஏரியா ம் நீயு வந்துருக்கலா நல்லா இருந்
ஓரே ஓரே கலக்கட்டல் தானா
ம்ம் ஆமா சனதானா எல்லாருக் கு அண்ணதானோ புடிச்சுடானுங்க அதா சாப்டுட்டு வந்து உக்கார டானுங்க
சேர் சேர் நீங்கயா நல்லா இருக்கும் கோவில் சாப்பாடுனாலே நல்லா தான் இருக்கும்
நீ நின்னுட்ருந்தியா
இந்த சும்மாதாக்கா வேலையிலதான் இருக்கேன் ஞாயித்துக்கிழமை ஒரு காம்படிஷன் னக்கு எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க சொல்லியிருந்தேன்ல சீப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்க போனா அங்க சின்ன குழந்தைகள்லந்து அப்புறம் உமன்ஸுக்கு அப்புறம்மென்ஸுக்கு தனித்தனியா வந்து வச்சிருந்தாங்க காம்படிஷன் வச்சிருந்தாங்க அதுல குழந்தைங்க எல்லாம் வின் பண்ணி ஆ அதுல எங்க ஜிம்ல இருந்து எங்களை இன்வெய்ட் பண்ணதனால ஆஹ் என்ன ஏன் வீட்டுக்காரையும் பரிசு குடுக்க சொன்னாய்ங்க அவாட் டு ஆ மெடலு எல்லாம் வந்து நாங்க கொடுத்து கொடுத்தோம் சின்ன குழந்தைகளுக்கு
ஆஹ பரவால்லையே உம்
அப்புறம் இது அவங்க ஓனர் ஓய்ப் இருக்காங்கல்ல அவங்க அப்புறம் அவங்க அந்த அண்ணே அவங்களையும் தனியா கொடுக்க சொன்னாங்க நாங்க தான் பரிசு கொடுத்தோம் அவார்டு மெடல் எங்க எங்களை பெரிய மரியாதை பண்ணி ரொம்ப ரெஸ்பெக்ட் புல்லா அங்க வந்து எல்லாம் பண்ணாங்க
ஜாலியாங்குறது புடிக்க மாட்டேங்குது ஓ சின்ன பிள்ளை எல்லாம் எத்தனை பேர் வந்து ஏன்
ஆஹ் அது ஒரு பதினஞ்சு பிள்ளைங்களிட்ட இருந்துச்சுங்க அதுல வந்து ஒரு அஞ்சு பிள்ளைங்க வந்து நல்லா பண்ணவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அஞ்சாவது நாலாவது மூணாவது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஷீல்டு அ அந்த கப்பு மெடல் எல்லாம் கொடு கொடுத்தாங்க நாங்க தான் போட்டு போட்டேன் நாலாம் போட்டு விட்டேன்
சேரி சேரி நீங்க வந்து கெஸ்ட்டா தான் போயிருந்தீங்க கலந்துக்கல
ஆமா ஆமா நா கெஸ்ட் சீப் கெஸ்டா போனோம்
அப்புறம் சாப்பாடு எல்லாம் இங்கே இருந்துச்சு
சாப்பாடு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கேயே நாங்க சாப்ட்டுட்டு பிரியாணி இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அது ஒரு மண்டப கல்யாண மண்டப மாதிரி நான்வெஜ் தா சிக்கன் பிரியாணி தா ம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எல்லாரு அங்கயே சாப் எட்டு அது கல்யாண மண்டப மாரி இருந்து ச்சு ஏசி ஹாலு அங்கே காம்படிஷன் நடத்தி அங்க அங்கே எல்லா பண்ணாங்க அ சீப் கெஸ்ட்
சின்ன பிள்ளைகளுக் காம்படிஷன்லா என்ன நடத்துனாக
இங்க ஜிம் லைட்டதா டெட் லிப்ட் நடத்தனாங்க டெட் லிப்டு னா அ தூக்குறது வெய்ட் தூக்குறது
ம் ம் ம்
அந்த மாரி காம்படிஷன் எல்லாமே நடத்தனாங்க குட்டி குட்டி வாண்டு எல்லாமே அது பண்ணிச்சுக இது அனுச இது நம்ம சித்தி பையமார்ல்லா ஒருத்தனா
ம்
ச எல்லா தூக்கி நல்லா தேட் ப்ரைஸ் வாங்கீடா
அவ எத்தன கிலோ வைட் துக்குனா
இருபத்தஞ்சு கிலோ தூக்குநா ம் ம் நல்லா ம் தூக்கிட்டாயிங்க ஆமா அவனுக்குல்லா அப்ற நாங்க தா வந்து எல்லா பண்ணு ஜீஃப் கெஷ்டா நா னு எ வீடு தா இருந்தா அவனுக்கு மேடலு கிஃப்ட்ல்லா கொடுத்து ஆ ஆமா வந்தங்க எல்லாருக்குமே சட்ட கேக் குடுத்தோ அப்ற இந்த மாரி பர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து கேஸ் பேக் கொடுத்தோ பர்ஸ்ட்ப்ரைஸ் வந்து ஐயாயிர ரூபாய் செ செகண்ட் ப்ரைஸ் மூவாயிர ரூபா தேர்ட் ப்ரைஸ் ஆயிர ரூவா அந்த மாரி கேஷ்பேக் கொடுத்தாங்க சீஃப் கெஸ்ட்டா போயிட்டு நாங்க எல்லா அங்க சந்தோஷ் மா எல்லாம் பண்ணிட்டு வந்தோ
செரி செரி இங்கயுமே நல்லா சாப்பாடுதா அஞ்சி வர அஞ்சனா போயிட்டு பொரியலு ஆ அது முட்டகோஸ் பொரியலு வெண்டக்கா மணி அப்புறம் பரயிகா பெணி ஆ உருளகிழங்கு பெரட்டெல்லு அப்பளோ பாயாசோ ஆமா சாம்பார் அது ஆ மீன்மேக்கர் கொழம்பு வத்த கொழம் அப்பறமா ஒரே ஒர் ரஸ்
உம் உம் உம்
கயாண சாப்படா
ரொம்ப சார் நல்லா சாப்பாடுதா
உம்
எவ் வேரு ஆ அதுக்கப்புறோ அம்மா கால் பண்ணே அங்க நம்ம சொந்தக்காரவுங்க யாரோ எ எறந்துட்டாங்
அதா திடிறுணு எறந்துட்டுரு இலக்கியா நா போய்
அலேக் கல்யாணம்யில்லா பேசிட்கிந்தா
அவே சித்தி பொண்ணுக்கு தானே கல்யாண பேசி த்தங்க ட்ட மாரினா சுத்தா
ஆமா
தெரியல ஆனா அவர் ரொம்ப குடிப்பார் ல குடி குடினு
குடிப்பாரு கொஞ்ச நாளு ஒடம்பு சரியலாமதா இருந்தாரா
ஆ ஆ
அஹா ஆனா எங்குளுக் எங்க வீட்டுக்கு பக்கத்துலதா இருக்கு எங்களுக்கு இவ்வளதூரோ முடியாம இருந்துருக்கலா அந்த மாறியது ஒரு மாரியா இருக்காங்க அப்டின் சொல்றது யாருமே சொல்லவே இல்
ஓகே ஓகே
சொல்லிருந்தா நாங்க போய் பாத்துட்
இன்னிக்கு போனீங்களா இல்லையா
இங்க மொளப்பாரி எடுக்கறதுனால காப்பு வெறதோ கடப்பிடிக்குது
அதனால போலயா
இப்பொழுது இங்கியேதா நம்ப வீட்டுக்கிட்டதான இருக்
ம் நம்ம சித்தியு சித்தி பையனு இன்னிக்கு இருக்கா இருந்தா டாக்டர் பாக்க வராங்க போல ஏதோ ஆப்ரேஷன் சொல்லிருந்தாங்கள இருவத்தி ஏழாந் தேதி அதுக்காக இன்னிக்கு வரேன் சொல்லிட்டு இருந்துச்சு புதன்கெழம புதன் கெழம புதன்கெழம வந்து தொடர் ந்து அதனால நாங்க இன்னிக்கு வந்துருவோ வீட்ல தங்கிட்டு நாளைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வந்துருவா வா அப்டின் சொல்லி கேட்டுச்சு சித்தி ஏ வா சித்தி அப்புடின் ஜொன்ன சாய்ந்தரமா வர் ஓ கேட்டுக்குத் டு நா அம்மாவுக் ஃபோன் பண்ணிட்டு நா கேட்டுக்குவ நா வரே அப்டின் சொல்லுச்சு
ம் ம் ம் நல்லா பாக்கது ஒரு நாள்தானஸ் சொன்ன இங்க தங்கறது
ஆமா வாங்க ஸ்ரீ நல்லா தங்கிட்டு பாத்துக்க அப்டின் சொன்னே ஆப்ரேஷன் முடுஞ்சு அடுத் த்தனாளே டிச்சார்ஜ் பண்ணிடுவாங்களா
அதா அதா ஒரு நாள்தா செஞ்சாங்க ஞ்சு ம்
ம்
அப்புறம் விட்டுடோனே வீட்டுக்கு போயிடலாம்ஹஹ்
வியாழ கிழமை ஆப்ரேஷன்னனு சொன்னுச்சு
ஹம்
அதுக்கு மொத நாளே வந்து தங்கணும்னு சொல்லியிருந்தாங்க போல நாளை புதன்கிழமை போவேனா அதனால நாங்க இன்னைக்கே வந்து நல்லா செக்கு நான் வீட்டுக்கு வந்தறேன்ப்பா
இங்க இருக்கோம் சித்தப்பா
சித்தப்பா காருக்குள்ளதான் இருக்கு
அதுவும் தானே வருது வண்டா இருக்கு தேவா இருந்தா நீங்க
சொல்லல சாயந்திரமா போன் பண்றேன்னு வந்துச்சு ஆ என்ன எதுவும் சொல்லல
செரி பாத்துங்க சந்தோஷ அவன் சந்தோஷமா நல்லா இருந்த ச கூடவே இருந்து பாத்துக்க பஸ்சு சவுண்ட்டு கேட்குது ஜிம்முல இருக்கேன்
ஜன்னல்க்குத் தான் க்கிறேன் அதனால சவுண்ட கேட்க்கும்
உம்வேற ஏதாவது சத்தம்லாம் கேக்குதுன்னு சொல்ல சத்தம் வருது
ஏ செரி
அம்மா தான் நேத்து இங்க வந்து இருந்துச்சு கருங்கள பாாரத்தீங்கன்னா போன வீட்டு சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டேனுடுச்சு அட வந்தா கொஞ்ச நேரம் இரு இருக்கற மாதிரி வராங்க போனை சார்ஜ் போட்டுன்ன்னா ஒரு ஒரு கடைக்கு போகும்போது தெரிஞ்சே ஐய நான் போனை சார்ஜ் போட்டு வட்டேன் ட்டு என்ன ஆக போகுதுனு தெர்ல எதுவும் ஆயடுமா
என்ன ஒரு இது
அ வெடிச்சிருமா அவ சொ யா பயப்பறா சரின்டு இவனுக் போன் தம்பிக்கி போன் பண்ணி என் இது எது ஆயிடுமா டா அம்மா தெரியாதுன் டா அவே எதா சொல்லிந்தானா சோரிட்டா சேரின்ட்டு அந்த நேரத்துல வெயில சாப்ட்டு ரெண்டு மணிக்கில்லா கிளம்பி ருச்சுப்பா இரும்மா சாயிந்தரம் போலம் போலனு அதுனால இருக்க முடியில
ம் இந்த காலத்துல யாராலியு இருக்க முடியில என்ன வண்ண சோல்ற
இல்லாமேனு இல்ல அது வீட்டு்ல போன் அத
உம் அது என்னபாண்றது அனா அதுல்லா ஒண்ணு ஆகாது புது போன் தான ஏ அது சார்ஜு ஏற்னோட்டி ஆட்டோமேட்டிக்கா அத அப்ஜொர்வ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கு அந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா இருக்குறதெல்லா இருக்கு
முதி இதுல இருக்கன் சொன்னல்ல
அதையிடு
நானே சொன்னே சத்திய விட்டு சன்னல் வழியா ஆ அவதா சொல்லுவா அம்மா இரும்மா அங்கிட்டுல்லா போகாதே எப்பா வேணாம் ஒரே ஒரே சின்னமே வரை அ இது பஸ் ஏரிச் ச்சா இல்லியானே தெரிய போன் பண்ணி எப்டி கேப்ப
ஆமா
போன் அடிச்சே எடுக்கல கொஞ்ச கழிஞ் அ சேரின்ட்டு திருப்பி அதுவாக அடிச் நாலே வீட்டுக் போயிரப்புறா அப்பவு அடிக்கல ஆ இன்னிக் காலதா போன் பண்ணி சின்னவரு தவரிட்டாரு நா அப்புற ஏழு மணி போல பிசினு வந்துச்சு பஸ்ட்டு எடுக்கவேலயா அடிச்சு எடுக்க நானு நெச்சு ஆஹா சித்தி இது போனுசா போகலாயனு தெர்ல போன் எடுக்கவா இல்லையே அ திரிப்பி பண்றே பிசினு வருது அடப்
அப்ப யாரையோ பேசிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள ஆ ஆமா சேரி சேரி அதுதா சரி சொல்லுவோ பேசறோம இதுவாரு நேத் தும் ஃபோன் பேசலையே அதனாலதாக்க ஆ எல்லாமே எடுத்து நாந்தா வச்சிருக்கேனே எல்லாத்துலயையு நீ பாக்கலையா
சரி ஆ நா என்ன கால்லந்த்
ம் அதுலல்லா வச்சிருக்கே எல்லாத்துலயு பாருங்க
வேற என்ன வந்திரிய தம்பி என்னா வந்ருது சாப்ட்டாசா
ஆ நா சாப்ட்டே அது வீட்டுக்கு போயிருக்கு
நாங்க தா கோவில்ல பாக்கறதுல்லா மாமா இண்ணு வல் வந்தாலு ஹோட்டல்ல சாப்ப
சேரி சேரி
சேரி பா நா கூப்படுறே ம் ம் சரி ச எ மாமாதா அடிக்குதுனா